ஒட்டகம் டைமிங் டைமிங் என்னக்கா வருது ஜிரோல்லே இருந்து ஆரம்பிக்குதா
இல்ல எனக்கு வந்து சவன்ஸ் செவன் அப்படின்னு வந்துச்சு செவன் செவன் டூ வந்துச்சு
அ
ஆனா நீங்க கால் பண்ணீங்கள்ள பஸ்ட் அது ஜிரோதா வந்துச்சு நீங்க ரெண்டு கால் பண்ணும் போது எனக்கு ஏதோ ஜிரோ காமிச்சது என்னன்னு தெரியல ஆக்சுவலா நா முதல் ரெண்டு கால் பேசுனோல்ல
பன்னெண்டு நிமிஷத்துலயே நிக்குது எனக்கு
அப்படிங்களா இப்ப இப்ப வந்து எனக்கு தேர்ட்டி ஒன் காட்டுதுங்களே
இப்போ உங்களுக்கு எத்தனை நிமிஷம் போயிருக்கு உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் போயிருக்கும் உங்களுக்கு டைம் கால டைமிங்
பாயிண்ட் தேர்டி நைன்
ஜி அப்போ உங்களுக்கு கரக்ட்டா காமிக்குது எனக்கு தான் தப்பா காமிக்குது
உம் ஏன் அது வந்து ஏதாவது இந்த மாதிரி பேக் பேக் எண்ட்ல ஏதாவது தப்பா இருக்கு
ஆமா ஆமா இது அது ஒ பிரச்சனை இல்ல உங்களுக்கு கரைக்ட்டா காமிச்சா போது நான் தான் கால் பேசுறன் இல்ல இல்ல
ஆஹ் ஆஹ் எனக்கு காமிக்குது கரெக்டா காமக்குது நீங்க பேசுறதும் கேக்குது கரெக்டா காமக்குது உம் உம்
நான் படம் வந்து தேட்ருல்ல பாத்தா செம்மையா இருந்திருக்கும் போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்ளவு இருக்காது எது
அது அது உண்ம தான் ஆனா உம்
அது கமர்சியல் படம்ன்னா தேட்டர்லதாங்கா பாக்கணும் மத்தபடி இந்த இந்தந்த மாரி தில்லர் படம் ஆக்ஷன் நீங்க வீட்லயே பாக்கலாம்
ஆமா ஏன்னா அது கொஞ்சம் ச பேக்கிரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் நா கேக்கும்
என்னன்னா வந்து பேய் படம் பார்த்து பயப்படனும் தேட்டர்ல எல்லாம் கைத்தட்டி சிரிச்சு சிரிச்சுட்டு இருக்கானுங்க எனக்கு உஷ்உ இப்போ ஒரு சீனு இப்போ ஒரு ஹீரோயின் வந்து ஏதோ சொ சொன்னோம் பயப்படுற சீன் பயப்படுற சீன் அது எல்லாம் கைத்தட்டி சிரிக்கராணுங்க ராணுங்க கரெட்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாரி பாட்டு போட்டு வி ளயாடுறானுங்க
உம் உம்
அந்த மாதிரி பண்ணுவா படம் திரேட்டர் பார்த்தாங்கா சூப்பரா இருக்கும்
ஆமா ஆமா கண்டிப்பா நல்லா இருக்கும் அதுக்கு வந்து இப்ப நீங்க பசங்க அப்டே கிளம்பி போயிடுவீங்க ஏ பட் வந்து எங்களுக்கு இங்க அவ்ளோ அவ்வளோ ஃரீடம்னு சொல்ல முடியாதுல்ல உடனே போறது
ஆங்கர்
உம் இப்பதான் கொஞ்ச ஒர்க்குன்னு போறோம் கொஞ்ச கொஞ்சமா இப்பருந்துதான் இனிமே வெளியே வரணும்
ஆ
ஆ அப்பறம் உங்களுக்கு ஏதாவது பிரேண்ஸ் யாரது க்ளோஸ் பி ரேண்ஸ் யாராவது இருப்பாங்களா
அவனும் கிட்டத்தட்ட எங்கததான் என்னாச்சுன்னா வந்து அவ அவனுக்கு வந்துக் ஆஹ் செகண்ட் ஸ்டாண்டர்டோ டூதவ்சன் டூவல் தட்டின் அந்த டைன் வச்சக்கோங்களே ஒரு ஆக்சிடெண்டு ஆயிடுச்சு பைக்ல போகும்போது அவன் அவங்க அப்பா வந்து தம்பி மூணு பேரும் பைக்ல போக ஆக்சிடெண்டு ஆயிடுச்சு ஆக்சிடெண்டு ஆன இடத்துலயே அவங்க அப்பாவும் தம்பியும் இறந்துட்டாங்க அவன் பத்து நாள் கோமால இருந்தது அப்பறம் எந்திரு ச்சான் அதனால அந்த ஆக் னால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு கண்ணுக்கு நரம்பு ஒண்ணு போகும்ல அந்த நரம்புல வந்து ரத்தம் கட்டிருச்சு
ஆஹ் ஆஹ்
உனக்கு ஒன்ற கண்ணு ஆஹ் மங்களா தெரியும் அறக்கண் தான் நல்லா தெரியும் அவன் டிப்ளமோல அவள் லெவன்த் டுவல்த் போனா ஒழுங்கா படிக்க முடியாது அவனால அதனால திட்டமா வந்துட்டேந்தான் க்கு படிக்க ஹெப் பண்ணுவன் நோடஸ் நான் கொஞ்சம் பெருச் பெருசா எழுதிதருவேன் அப்ப அப்பிடியே பிரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இன்ன வரைக்குமே ரெண்டு பேரும் டெய்லி போன் பண்ணா ஒரு மண்நேரோம் ரெண்டு மணி நேரோம் பேசாம வைக்க மாட்டோம் டெய்லி போன் மணி பேசுவோம் ரெண்டு பேரும் அவ்ளோ
க்குது நம்ம வந்து நம்ம கரெக்டா போனாலும் எதிர்க வரவங்க வந்து எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம ரொம்ப சேஃப்டியா போகணும்
ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆக்சிடெட் ஆச்சு பதினாலு வருஷம் போராடி இப்பதான் வந்து நஷ்டயிடு அது யருன கே என் நே ஒரு பெரிய பொலிட்டீஷியன் உங்ளுக்கு தெருஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பா போட்ட ப தெரியும் அவர் அமைச்சர் டி எம் கே அமைச்சர் அவர் சொந்தமா பஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கரு அவரோட பிரைவேட் பஸ் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு ஆஹ் அவர் ஆர் பி எஸ் ஒரு பஸ் வச்ச அந்த ப ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் கேஸ் நடந்து இப்பதான் நஷ்டம் இடாவே ஒரு கோடி ரூபா வாங்கிருக்கு
உம் உம்
உம் வருவாங்களா அப்பா தம்பி எல்லாம் எல்லாமே நம்ம போகும் போது சேஃப்டியாதான் போகணுமே நம்ம ஹெல்மெட் என்னென்ன போண்ணுமோ அதெல்லாம் போட்டுட்டு போனா சரி நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று டக்கு நடந்தா கூட கொஞ்ச சேஃப்
ஆமா ஆமா
உம் அப்புறம் ஏதா சமைப்பீங்களா நீங்க
நானாக்கா நான் வந்து பிசி ஹாஸ்டல்ல தான் இருக்கேன் சாப்பாடு இங்கய குடுத்துருவாங்க சம்டைம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி அடுப்பு வச்சிருந்தேன் சண்டேனா குக்க வ ஆஹ வாங்கிட்டு வந்து சா அது சரி சமைக்கும் போகலாம் வேற காமெடி நடக்கும் என்ன ஆச்சுன்னா பஸ்டு சிக்கன் வாங்கிட் என் மசா வந்திருந்தாரு ரூமுக்கு சேரி சமைக்கலாம் சொல்லிட்டு சிக்கன் வாங்கலாம் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் சமைக்கிற மாரி பாத்ரம் இல்ல ஆ செரி அப்புறம் போயிட்டு பக்கத்துல தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்ல போயிட்டு பாத்ரம் வாங்கிட்டு வந்து வச்சா அதுலவந்து இண்டக்ஷன் ஒர்க் ஆகல சேரி அந்த பாத்ரம் இண்டக்ஷன்ல ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஏ பிரெண்டு கிட் போயி என்னோட எங்க எங்க சித்தப்பா அங்க தானே படிச்சாரு அவுரோட பிரண்டு வீடு இங்கதான் இருக்கு அவர் வீட்ல போயிட்டு பாத் த்ரம் வாயிட்டுவந்தோம் அத வச்சு சமைச்சுட்டு இருக்கும் போதே இண்டக்ஷன் ஸ்டவ் வெடிச்சிருச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வெடிச்சி பியூஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவரு பிரண்டு வீட்லயே திரும்ப போயிட்டு அடுப்பு வாங்கிட்டு வந்து சமைச்சோம் அந்த அடுப்பு ஒ ஒர்க்காவுல திரும்ப ஏன் பிரண்டு வீட்ல போயிட்டு அடுப்பு வாங்கிட்டுவந்து திரும்ப வச்சு சமைச்சு எப்போ காலையில பதினோரு மணிக்கு சமைக்க ஆரம்பிச் சோம் சாய்ங்காலம் நாலு மணிக்கு லாம் சாப்பாடே சிக்கன் ரெடி ஆயிடுச்சு
உம் உம்
அனதர் பாடு பட்டு சமைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதா சமைக்கிறதே இல்லை
அதுக்கு போய் வாங்கிட்டு வந்தே சா சா சாப்ட்
ஆஹ் இப்போ என்ன சிக்கனு எவ்வளவு முன்னூறு ரூபா சொல்றாங்க ஒரு கிலோ சிக்கன் இங்க
ஆமா அப்படியா முன்னூறுபா சொல்றாங்களா இங்க எப்படியும் ஒரு இரநூறு இருபத்தம்பது ரூபா சொவாங்கன்னா இருக்கும்
ஆஹ் செ சென்னை என் இப்ப ரேட்டு அப்படியான்னு தெரல சும்மா சொல்ற பூட்டி இருக்குப்பா இருபது ரூபா ஒரு கிலோ சிக்கன் அதுக்கு ஃபீப்பே வாங்கிட்டு போயிறலாம் ஒரு கி கிலோ முப் முக்கால் கிலோ ஃபீப் வாங்னாலே முந்நூறு ரூபாதா வரும்
உம் உம் கூட ஃஎக்கு எலாம் ப்ரீயா குடுப்பாங்க
அதல்லாம் குடுக்க மாட்டறாங்க இங்க
உஹம் உம்
அதுக்கு ஏதாது நம்ம ஓட்டல்லே போய் வாங்கிட்டு வந்து சாப்ட்றலாம் போல
போய் ஆலுக்கு ரெண்டு பிரியானி சாப்டுட்டு வந்துருட்டா
உம் உம் சரி உங்களுக்கு எந்த மாரி மூவிலாம் பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள்
நான் இப்ப நான் எனக்கு புடிச்ச மூவி மெய்யழகன் ஓரு படம் வந்துச்சு பாத்துருக்கீங்களா
ஆமா மெய்யழகன் ஆமா
எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம் பாத்துட்டு வந்து நான் வந்து ட்ரெய்லர் பாத் உடனே முடிவு பண்ணிட்டேன் அந்த படம் பாக்கணும் அப்டின்ட்டு அப்பறம் என் ப்ரண்ட்ஸ் எல்லாம் நான் தனியா போறதா இருதுச்சு அப்பற ப்ரண்ட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு கார்ல போயிட்டு வந்தோம் இந்த தூய்மையா இருக்குல தேட்டர்ல பாத்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அதான் சொல்லுவேன் எங்கூட வந்தவங்கா தூங்கிட்டாங்க படம் மொக்கயா இருக்கு ஆனா எனக்கு அந்த கூட அவ்ளோ பிடிச்சுருந்துசு
ஆனா நானே உன்னும் மெய்யழகன் பாக்கல ஆஹ்அஹ் அது எப்போ வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துச்சு
பதினாறு லாஞ்சு ரொம்ப பழய படம்
ம்
அதுக்கப்பறம் ச இது காது சிவகாத்திக்கேயன் படம்
மாவீரனா
ஆமா ஆமா மாவீரந்தான்
ஆஹ ஆ பார்த்தேன் பாத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டைம் காலேஜ்ல இருக்கும்போது பார்த்தேன்
ஆஹ் அந்த படம் செமப்படம் அது ரொம்ப புடிக்கும் வேற அப்புறம்
இந்த மாரி த்ரில்லரா வராது ஏதாவது மூவி
த்ரில்லராவா பிஎன்ன பிளான் பின்னு ஒரு படம் திட்டம் இரண்டு பிளான்பி அப்பிடின்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்களா
ஆமா
அவுங்க நடிச்ச படம் படத்தேடது கிளைமேக்ஸ் தான் சமத்தியான டூவ்ஸ் ஓன்னு இருக்கும் நீங்க இன்னும் பாக்கலனா கண்டிப்பா பாருங்க
பாக்கிறேன் பாக்கிறே ரெண்டு படம் பாக்கணும்
இருக்குங்களா
நான் பாத்திருப்பேன் பட் எனக்கு பேரு தான் வராது
அது வந்து ஹீரோ வந்து ஹீரோ வந்து ஊட்டில இருப்பாரு ஹீரோ வயசுனவரு அவரு பையன் அது வந்து செம்மையான கத துருவோம் பதினாரு நீங்க பாக்கலனா அதுவும் பாருங்க ஏன்னா இன்ன வரைக்கும் தமிழ்ல வந்ததுலயே பஸ் சார் கிரரைம் த்ரில்லர்னா அந்த படம் தான் துருவங்கல் பதினாறு தான் அது செமப்படம் நெஞ்சமா அந்த படம் வேற வேற கிரம்ல வேற இந்த ராஜசன்னையுமே பார்த்திருப்பீங்க தடம் தடம் பார்த்திருக்கீங்களா அருண் விஜய்ப்படம் இந்த ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருப்பா ஆமா ட்வின்ஸ்இருபண்ணுங்க கொலை பண்ணிருவாங்க யார் கொலை பண்ணுனானு தெரியாது
அதான் இப்ப சொன்னும்னு எல்லாமே அதுவா
இல்ல தடம் தடம் அது ஆஹ் தடம் ஆமா அதுவும் சூப்பர் படாக்கா கண்டிப்பா பாருங்க தியாகரா இது யாரு இது இவரு டைரக்டரு பேரு மறந்து போச்சு இவ இந்த படம் இப்ப கூட விடாமுயற்சி படம் எடுத்தால அந்த டைரக்டரு பேர் மறந்து போச்சு அதுவும் சமப்படும் அப்புறம் மண்டேலா யோகிபாபு நடிச்சப்ப ஒரே ஓட்டச்ச செக்கடை அது அததை பண்ணு நீ இத பண்ணு அது ச பனும் அது ரொம்பக்கும் எனக்கு
உஹம்
மகாராஜா ரீசன்ண்டா வந்துச்சுல
ஆமா
அதுவும் ஹிட்டான படம்
தான் நீங்க இருக்கீங்க நிறைய டைம் நீங்க மூவியில தான் கழுச்சிருக்கீங்க போல உம் உங்களோட ஆபிச தன்னது
இததான் படம் பாக்குறது இப்பதான் வந்து டிராயிங் வாரிய கத் கத்துக்கிட்டு இருக்கேன்
உம் உம்
வே தங்கச்சி நல்லா டிராயிங் பண்ணுவா அவளுக்கு போட்டியே நான் அவர் கடையை போடலனு சொன்ன கொஞ்ச கொஞ்சமாக கத்துக்க சொல்லி ருக்கேன்டிராயிங் த பேசிக்ஸ்ல இருந்து கத்துக்கு ஓகே இப்ப எதுக்க ஆரம்பிச்சேன்னா இப்ப சும்மா சிம்பிளாக்கா இப்ப இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் சும்மா இப்பதான் இந்த ஒரு மூஞ்சு வரையிறது இப்பதான் கொஞ்ச கொஞ்சம் அதல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் இ பல்்ே இற இல்ல தெரியாது
ஓகே ஓகே
பைத்தன் கிளாஸ் போனல்ல இந்த பஸ்ட்டு போனப்ப வேற சாரு வந்தாரு அவர் நடத்துறது ஒண்ணுமே புரியல சரி லாஸ்ட் பென்ச்ல உக்காந்து சும்மா இருக்கறதுக்கு படம் இதான் வரஞ்சேன் அ வேன் முத நாள் வ பேற டேலண்டு இருக்கு நல்லா வரையுரோமே அப்டின்டு செரி ஓகே நம் இன்னும் கொஞ்சம் வரைய கத்துக்கலாம் வரைய கத்து அவர் மத விவசாயம் மாறிட்டாரு ப்பநல்லா புரியா ஆரம்பிச்சுருச்சு அதனால இப்போ காலேஜ்ல வரயாம இப்ப வீட்ல வரஞ்சிட்டு இருக்கு
உம் உம்பரவால்ல எல்லாமே நல்லது தான் எதுவும் கெ
ஆமா அதும் இல்லாம எனக்கு ஓ பத்து நிமிஷம் ஆயிருச்சா அதுக்குல்ல
ஆஹ ஆயிடுச்சு உம் உம்